ம்
ஹலோ
சார் அழகன் சார்
தாரு நல்லார்க்கீங்ளா
அ நல்லாக்கறா சார் வீட்
தொட் அ நா இஷ்டப்படி போதுங்க
அ அம் எல்லா போட்ருக்கே சார் சொல்லுங்க சார்
சார் இப்ப நு உங்க வீட்ல நாய் வச்ருக்கீங்ளா
என்ன சார்
உங் வீட நாய்
நாய் ஒரு தெரு நாய் இருந்தது சார் அது சமீபத்துல அது ஒ இறந்துச்சு சார் அதுக்கப்பற எதுவு வளக்கல சார்
செர் செரிங்க
அத யாரோ வந்து விட்டுட்டு போய்ட்டாங்க செரி எடுத்து வளர்த்த இங்க ஒரு ஒரு வருஷ ஒன்ற வருஷ இருந்துது அது திடீ ர்னு வாயில நுரை தள்ளுற மாரி படுத்துனுச்சு செரி சாப்பாடுலா வச்சு பாத்த எது சாப்டல தண்ணி ஊத்தி பாத்த இது பண்ல அதுக்கப்பற இறந்துச்சு சார் அதுகப்பற எதுவு வளக்கல சார் உங்க வீட்ல வளக்குறீங்ளா சார்
எங்க வீட்ல நாங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு ப வச்சு வாங்கலனா எங்க அப்பாக்கு அம்மாக்கு இன்ட்ரெஸ்ட் கெடையாதுங்க வேண்டா வேணாண்டு இவங்க யாரு பாத்துக்குறதுன்ட்டு அப்ற எ மாமா ஒருத்தரு வச்சிருந்தாரு ஒரு குட்டி நாய் அப்ற பாத்த நல்லாருந்ச்சு செரிஅப்பா கிட்ட கேட்ட சேரி எடுத்துட்டு வா இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு வாங்கிட்டு எடுத்ட்டு வந்தாரு வந்தா அவனுங்கல கொஞ்சோ அது ஒரு ஏன்னா ஒரு வந்து ஒரு ஒரு மா பத்து நாள் பதினஞ்சு நாள் பாத்தீங்கனா ஒரு ஒரு மாச வரைக்கு அப்டியே பாத்தீங்கனா குட்டியா இருக்கங்காட்டிக்கு அம்மாவ விட்டு பிரிஞ்சிருக்க மாரி கத்திட்டே இருக்கு நைட்டு
ஒ ஒ
அது கொஞ்சோ கஷ்டமா நமக்கு டிஸ்டர்பா இருக்கிற மாரி இருக்கு அப்ற நம்ம அத பால் ஊத்தி ஊத்தி பழக்கிட்டம்னா அவரு கொஞ்சோ இப்ப அவரு சில குட்டிகள்லா பத்து நாள்லயே பழகிடு அ
ஆமா ஆமா அது கால கால சுத்திட்டு வந்துட்டே இருக்கு
வந்துட்டு இருக்கு அது இப்ப பேமிலி பெருசா ஆச்சு மூணு வருஷ ஆச்சு நல்ல சைஸ்க்கு வந்துடுச்சு எங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அது ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து பிஸ்கட் போட்டாரு அவர் கரெக்ட்டா மெயின்டன் பண்றது எப்படின் கேட்டீங்கனா கரெக்டா அந்த ஒரு ஒரு ஒரு வஸ் து அப்ற பாத்தன்னா ஒரு வருஷ ரெண்டு வருஷ மூணு வருஷ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஆஸ்ப்டல்க்கு அது த ப வெட்டனரி இவனா விட்ருங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோன் வச்சுங்ளே வெட்னரி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனம்னா அங்க இது வச்சிருப்பாங்க டாக்டர்ஸ்ஸே அவங்க ஒரு நம்ம ஒரு சீட்டு மாரி ஒரு பு புக்கு மாரி குடுத்துருவாங்க நோட்டு மாரி அந்த நோட்ல உங்களுக்கு ஆ உங் டேட்டு இப்ப போடன்னு இப்ப இந்த டேட்ல போட்டீங்கனா வாக்சினேஷன் வெறி நாய் கடிக்கி தடுப்பூசி மாரி போடுவாங்க அத போட்டீங்கனா அதுல
தெருநாய்க்கு அந்த மாரி பண்ணுமா சார் இல்ல வீட்ல வளக்கறாங்களே அத
இல்ல இது நாங்க இதுவு இந்த நாய்தா ஒரு காட்டுல இருந்து எட்டுவந்த நாய்தா அந்த நாய்கொஞ்சோ நல்லா கொஞ்சோ கிராஸ் பிரீடுங் காட்டியு கொஞ்சோ நல்லா பாக்குறக்கு பெரிய சைஸா இருக்கு நரித்தர நம்ம நாட்டு நாய்மாரி தான் டா இது மாரி தா இருக்குங்க பாக்குறதுக்கு கேரளா ஆனை ஹைட்டு கொஞ்சோ பெருசா இருக்குல்லா நம்ம நாட்டு நாய் மாரி இல்லாம கொஞ்சோ அத விட டபூள் சைஸ்ல இருக்கு அ அப்ற போய்ட்டார் போட் இனிமேல் அந்த புக்ல இருந்து என்ன இஞ்ஜக்க்ஷன் போடன்னு இஞ்ஜக்க்ஷன் இஞ்ஜக்ஷனோட பாட்டலருந்து ஸ்டிக்கர் எடுத் து அத ஒட்டிருவாங்க என்னனா அடுத்த வருஷ என்னா இது போட்றன் தெரியர்துக்காக ஹலோ
நீ பாத்துக்கு ஹாட் ஸ்பாட்டு
ஹலோ
சார் கேக்குதுங்ளா
ஆ சொல்லுங்க
ஆ அது நெட்ஒர்க் ஃபால்ட் சார் என்னன் தெரில
செர் செரிங்க
ஓகே சார் அதா அப்ப நாய் வளர்க்கறதையு கொழந்த மாரிதா அதுக்கு ஒரு தடுப்பூசில்லா‌ போட்டு வளக்கனும் போலக்கு
ஆ இதில் ரெண்டு இதுமா மொதல் பொறந்து வேக்ஷீனேஷன் போடுவாங்க ஒரு மூனு வருஷ நாலு வருஷ போட சொல்லுவாங்க இல்ல வருஷ வருஷ நீங்க போட்டுக்கறது நல்லதுதா ஏன்னா இந்த என்னதா நா வீட்ல வளத்துனாலு பாத்தீங்கன்னா ஒரு வந்த க இது இந்த காலநிலைன்னு ஒன்னு வரும் இல்லங்க உங்களுக்கு அதா அதுக்குன் ஒரு சீசன் மாரிதா வரு டைம்லருந்து அதுவீட்லியே இருந்தாலு சில நாய்க போய் ப்பா ரோட்ல இருக்கற நாய்கூட சுத்னா அந்த மாரி வரு சில நாய்க பாத் திங்கன்னா வீட்லியே இருந்தாலு அதுக்க ஒரு டக்குன்னு வெறி புடிச்சிடு ஆனா வெ இந்த வெறிநாய்ங்கிற வெறி நாய்க் கடிங்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளோ கொடுருங்கிறது நா ஒரு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு ஆச்சு எறந்துட்டாங்க ஆக்சுவலா அது ரொம்பப் பெரிய பிரச்சன பண்ணிச்சி சார் ஆக்சுவலா வீட்ல அந்த லேப்ரோடத வச்சிருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அது எங்கயோ வெளியே போயிட்டு வந்திருக்குது ரொம்ப ரேரா ஆ போயிட்டுருந்திருக்குது இவரு எதோ ப வந்து இவர் கடிக்கல்லா கெடையாது கடிக்கவு கடிக்காது சும்மா பிரான்டிடுச்சாருக்கு நகமான பட்டுட்ச்சாருக்கு அவரு விட்டாரு விட்டாரு ஒரு பத் பத்து பாஞ்சிநாள் பத்து நாள்ல அதுக்கப்புற அந்த நாய் எறந்துருச்சு திடீர்ன்ட்டு ஏன்னு தெர்லன்னு விட்டுட்டாங்க அப்புற இவருக்கு அப்புற தொடர்ந்து ஒரு ஃபீவரா இருந்துருக்கு போய் ஒரு லோக்கல் ஆஸ்பிடல்ல பாத்துட்டு அப்டியே விட்டுட்டாரு கண்டுக்காம அப்பறோ ரொம்ப ஒருமாரி முடியாம் போனதுகப்பறோ போய் பாத்ததுக்கு அப்புற ஜி எச் போ சொல்லிருக்காங்க அங்க ஜி எச்ல வந்து ரேபிஸ்ன்ட்டாங்க ரேபிஸ் சொல்ட்டு சொன்னதுமில்லாம இனி அவ்ளதா ஒன்னும் பண்ண முடியாது கியூர் பண்ண முடியாதுன்டாங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ